ம் ச
எனக்கு எப்படா வேலை கிடைக்கும் இருக்கு எனக்கு
ஏ
என்ன பண்றன்னு தெரியலையே இப்படியே வீடலயே இருக்கம்ல ஆமா அப்படியெல்லாம் தோணுது கொஞ்சம் இவ்ளவு கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கு நம்ம பாட்டுக்கு எப்படி இருக்கோமே அப்டின்னு ஆனா எ கணக்குப்படி பத்தோன்னு வச்சுக்கோயே எனக்கு வந்து எப்ப பரீச்சை முடிஞ்சது இருபத்தி மூணா தேதி மே மாசத்துல இருபத்தி ஏழாந் தேதி சே குடுத்தாங்க செரி இருபத்தி ஏழு இருந்து கணக்கு வச்சாலுமே இப்ப என்னன்ன வீட்டுல இருக்க ஆரம்பிச்சு ஒரு இருபத் நாள் தா மொத்தமாவே ஆயிருக்கு அதுக்கே எனக்கு ஏ இப்டி தோணுதுன்னு எனக்கு தெரியில
அதை விடு அப்ப நீ இதுக்கே இப்டி கவலைப்பறீனா என்னோட ஃப்ரெண்டு கருப்பு ஃப்ரெண்டு சுண்டக்காமுத்தூர் ஃப்ரெண்டு பிப்ரவரியில ஆனது மார்ச் ஏப்ரல் மே மூணு மா
மூண மாச அதுத அதுதா நா அந்த விஷயத்துல எவ்ளவோ பாராட்டணு அவங்களையே
ம்
ஏதோ புண்ணியம் பண்ணி ஒரு இது மாரி நம்ம கருப்பு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு இது கெடைச்சிது சென்னைக்கு ஒரு வாய்ப்பு கெடைச்சிருக்கு
ஆனா இந்த சுண்டக்காமுத்தூர் மட்டு என்ன ஒண்ணு கெடைக்க மாட்டிது ஆனா வாய் பேச்சு அதா சுண்டக்காமுத்தூர் ஃப்ரெண்டு வீட்ல இருந்தே நல்லா சம்பாரிக்கறாங்கல்ல நம்ம எதுவு அவங்கள பேச முடியாது
இனி இதுக்கு மேல சம்பாரிக்க முடியாதுல்ல கா லெவ வந்து தடை பண்ணிட்டரு அதுக்க
சரியா நா ஒண்ணு சொல்ற கேளு நேத்து ஒரு புகைப்படம் வந்து நம்ம எல்லாரு சேந்து அக்கா கல்யாணத்துல எடுத்து வெச்சொம்ல
ஆமா
அப்ப வந்து ஏ ஸ்கூல்ல வந்து எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல ஏ வகுப்பறையில அ குண்டு ஒண்ணு ஒண்ணு வந்து இது வெள்ள
ஒண்ணு வந்துட்டு ரோஜா பூ மாரி ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க பேர் வெச்சுது அ மாதிரி கெடையாது ஏ வாய்க் கூட தெரியாம அப்டின்னு சொல்லி மன்னிச்சிரு
சரியா அப்போ அந்த வெள்ள வெள்ளன்னு வெச்சுக்கலா வெள்ள ஃப்ரெண்டு வந்து நேத்து வந்து ஒரே இதா வெச்சுட்டே இருந்தா ஆமா நேத்து வந்து ஒரே இதா வெ ச்சுட்டு இருந்தாங்க துரோகோ அ நண்பர்கள்னாலே இப்டிதா அப்டின்னா
அந்த அந்த வெள்ள பொண்ணு எங்க படிக்கிறா
வெள்ள பொண்ணு வந்து நா அன்னிக்கி நம்ம போய்ட்டு ஒரு பொண்ணோட பொறந்த நாளிக்கு இது பண்ணி வந்தப்போ ஒரு வழியா வந்து நா கூட மாட்னல அங்க கூட ஒரு இது இருக்குல்ல
அந்த அ தெரிஞ்சுது அங்க ஒ அது பொண்ணுங்க காலேஜ் இருக்குமே அங்
அ அங்கதா முடிச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு முடிச்சிருச்சு தியா அந்த பொண்ணு வந்து வெச்சுட்டே இருந்தாங்க
இல்ல நா என்ன கேக்க வந்தனா இவ்ளோ இதாச்சு ஒரு படிப்பறிவு இல்லியா இன்னுமே இப்டியெல்லா இந்த சின்ன கொ புள்ளிங்க மாரி பண்ணிட்டு இருக்காளே அப்டி கேக்க வந்த
ம் ம் சேரி நா ஏ மேல ஒரு பாசோன்னு வைய்யி சரியா அ அன்னிக்கி ஒரு நாள் பண்ணதே நா சொன்ன இல்ல ஒரு மாரி பேசுனாங்க அழுதுட்டே அ பேன் ஃபோன் பண்ணி அ அதுதா அன்னிக்கே நா அழு துட்டே அப்பெல்லா சொன்னேன்ல
அ அ
முன்னாடி பேசுனது சொன்னேன்ல ஒரு மாரி சாரு பேசுனாங்க அழுதுட்டே
ம் நம்ம கருப்பு ஃப்ரெண்ட்
அ சரியா அப்போ வந்து இதாய் ச்சா அப்ப நேத்து நானே என்ன பண்ணிட்டே திரும்பவு எனக்கு எனக்கு தா தெரிஞ்சிருச்சு நா ஃபர்ஸ்ட் நாலுண்ண ஒதுக்கி விட்டுட்டே அப்போ சரி நாலாவ்து வைக்கும் போது எனக்கே தோணுச்சு அ மூணண்ண வெச்சிருந்த பாத்துட்டு பாத்துட்டு விட்டுட்டே நாலாவ்து வைக்கும் போது எனக்கே தோணிருச்சு அப்ப நா என்ன பண்ணிட்டே கால் பண்ணிட்டே ஃபோன் பண்ணிட்டே ஃபோன் பண்ணனே கன்ஃபார்மே பண்ணிட்டு அது நாம எனக்கு தா நல்லா இருந்துச்சு உங்ளோட இதெல்லா நீங்க வெச்சிருந்த புகைப்படல்லா நல்லா இரு இருந்துச்சு உங்களோட அக்கா அ ஒன் என்னோட அக்காவ எப்டி அவங்களுக்கெல்லா தெரியு உங்க குடும்பத்துக்கு எப்பிடி உங்க அ அக்காவ தெரியு நா பேச வெச்சிருக்க ஃபஸ்ட் தெரிஞ்சது கருப்பு ஃப்ரண்டு சுண்டக்காமுத்தூர் ஃப்ரெண்டு தா
நீ சொல்லிருக்க வேண்டியதானே இந்த மாரி எங்க வீட்டு கிட்ட தானே இருக்கு இருக்காங்க இவங்க எல்லாரு இங்கதான இருக்காங்க அதனால அவங்க க
நா வந்து ஓ நா வந்து உங்களுக்கு குடுத்த முக்கியத்துவத் கூட அவளுக்கு அந்த பொண்ணு குடுக்குலியாமா அப்டி இப்டின்னு பேசிட்டே இருந்து ச்சு திட்டிட்டே இருந்துச்சு நானு சேரின்ட்டு அமைதியாவே இருந்தே அப் அப்போ வந்து நா வந்து அந்த கருப்பு ஃப்ரெண்ட் ம் பேச்றது இல்லதா ஆனா எப்ப பேசுனாலு அந்த ஒரு இது இருக்கு ஒரு தோழின்னு ஒரு இது இருக்கு அந்த கருப்பு ஃப்ரெண்டையு இந்த பொண்ணையு நா பேச வைக்க எந்த ஒரு முயற்சியு பண்ண இல்லையாமா நா பேசவப்பன் ரொம்ப வந்து அந்த பொண்ணு எதிர்பாத்துச்சாமா நா என்ன கேக்கறே அந்த பொண்ண வந்து இப்பல்லா பேசுறது இல்லாம திட்டவு செஞ்
நம்ம கருப்புங்க ரெண்டு ஏ இவங்க பேசாம ஆனாங்க எனக்கு மறந்துருச்சே
நம்ம கருப்ரெண்டு இவங்களு ஏ பேசாம ஆனாங்கனா சென்னையில ஒரு பொண்ணு இருக்குல்ல குண்டா இருக்கு ஏ அக்ல ஏ வகுப்பறை கூட படிச்சுச்ல ஆமா அந்த பொண்ணு என்னப் பண்ணி இந்த வெள்ள ஃப்ரண்ட் என்ன பண்ணிருக்கா ஒரு மோதர வந்து அவளோட காதலனுக் கு வாங்கிருக்கிறா அத வந்து வீட்ல எப்புடி தனியா வெக்க முடியாதுன் சொல்லி அந்த குண்டு பொண்ணு கிட்ட குடுத்து வச்சிருக்கறா அந்த குண்டு பொண்ணுக்கு ஒரு ஒரு இதே இல்ல ஒரு ஒரு ஒரு லூஸு மார் தான அது அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு ஆமா செல்லை சென்னை பொண்ணு தா அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சா அந்த மோதரத்த குடுக்க இதெல்லா பண்ண கூடாது சரியா அது மோதரத்த போயி அந்த உக்கடத்துல ஒரு கொள இருக்குல்ல அந்த கொளத்துல வச்சு அந்த புள்ள காதலிச்ச பயனுக்கு போட்டுட்ருச்சு
ஐயயோ
பைய என்ன பண்ணிருச்சு அந்த புள்ளை
எனக்கு இந்த கத கேட்ட மாரியே இல்ல
ஆ யாருக்குமே இப்ப நம்ம நா அப்ளயா பேசிட்ருந்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அந்த பொண்ணுக்கே ஒ ஒரு ஆச்சரியந்தா சரியா அந்த பொண்ணு சண்டைல என்ன பண்ணிருச்சு
இதே மாரி பேசிருக்க உஹ
சரியா அந்த ண்ணு என்ன பண்ணிருக்குது அந்த ந்த பைய என்ன பண்ணிட்டா சண்டைல அந்த மோதரத்த கழ்ட்டி அந்த கொளத்துல வீசிட்டானோ
ஆ
அது யாரோ மோதர யாரோ யாருக்கோ வாங்குனது இந்த பொண்ணு அறிவில்லாம அந்த பைய கைல போட்டு அந்த பைய கழ்ட்டி வீசிட்டா கரெக்டா இந்த பொண்ணோட இவுங்களுக்கு வந்து பொறந்த நாளு கிட்டக்க வந்தொனே எனக்கு மோதர வேணு குடுக்கணுன்னொன்னி இந்த பொண்ணு அதுக்கப்றந்தா உண்மையெல்லா சொல்றா அப்ப வந்து சரி மோதரந்தா இல்ல காசு குடு அப்ப அந்த பொண்ணு கிட்ட இருந்த கொஞ்ச காசு குடுத்துருச்சி அப்ப நம்ம கருப்பு ஃப்ரண்டு அந்த பொண்ணு கொஞ்ச ஃப்ரண்டு தான அப்ப அந்த கருப்பு பொண்ணு கிட்ட வந்து காசோடது இருந்திருக்குது யாரோடது அந்த குண்டோடது அப்போ கருப்பு பொண்ணு கிட்ட கொஞ்ச காசிருக்கு நீ வாங்கு அப்டின்னு நா கேட்ட தரமாட்டா நீயா வாங்கு எனக்கு கேக்கறக்கு ஒரு மாரி இருக்குனொன்னி இந்த வெள்ள பொண்ணு கருப்பு பொண்ணு ஃப்ரண்ட்ஸ் தான அப்ப இந்த வெள்ள பொண்ணு போயி க ருப்பு பொண்ணுகிட்ட காசு குடு காசு குடுன்னு பண்ண ஒன்னே கருப்பு பொண்ணு குடுத்துருச்சி குடுத்தொன்னே அதுலருந்தே அவுங்க ரெண்டு பேரு பேசறத உட்டுட்டாங்க காஸுக்காக பேசறத உட்டுது
ம்
இவ தரலன்ட்டு இவ இவ தரலன்ட்டு அவ அப்பிடி மாறி மாறி அ
அவ கூட நா வந்து எதுக்காக பேசாம இருக்கேங்கறதே எனக்கு மறந்துருச்சு ஞாபக வரமாட்ட
அந்த குண்டு பொண்ண பாத்தாலே யாருக்குமே புடிக் காது எ இளவரசி கிட்ட போயி என்னையவே தப்பு தப்பா சொல்லி குடுத்துருச்சு நீ அ
அந்த குண்டு பொண்ணு இல்ல நா நம்ம நம்ம நமக்கு ரெண்டு பேத்துக்குமே ஒரு குண்டு பொண்ணு தெரியுல்ல அந்த குண்டு பொண்ண சொல்ற
ஆ அ நா வந்து எ கிளாஸ்ல இருக்க குண்டு புள்ள அப்பிடிதா பண்ணுச்சு ஒரு நாள் எதோ எரநூருபா ஆ எதுக்கோ வந்து அந்த குண்டு குண்டு பொண்ணு தான் எனக்கு கட்டுச்சு ஸ்கூல்ல வந்து கேட்ருந்தாங்கன்னு அத நான் தர்ல அப்போ நான் ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு இதனால இது போகறதில்ல இதா இருந்தே அப்போ நீ அந்த இரநூரூபா தர்லேன்னா எல்லாமே உன் இளவரசியிட்ட சொல்லிருவேன் இளவரசி வேற அவள தனியா பேச தனியா கூட்டிட்டு போயிருந்தாங்க
ஆமா ஃபர்ஸ்ட் எப்பவுமே அடிக்கடி போய்
ஆ அப்போ நான் பயந்துட்டு அந்த ஏரநூறுபா யார்கிட்ட வாங்குறதுதெரியாம யார்கிட்டயோ வாங்கிட்டு போய் குடுத்துட்டேன் குடுத்துட்டு எதுவும் தயவு செஞ்சி சொல்லிராத எனக்கு அவங்கள எவ்வளோ பிடிக்கும் எனக்கே தெரியும் அப்படின்னு கெஞ்சிட்டு வந்தேன் ஆனாலும் அந்த குண்டு புள்ளே எல்லாமே சொல்லிருச்சு தெரியுமா அதனால இளவரசிய என் கூட பேசுறது விட்ருச்சு நான் பண்ணது எல்லாமே
என்ன பண்ணது
நா ஆசிரியர் தினத்துக்கு பண்ணது அதுக்கப்புறம் மிஸ்ச வந்து இதெல்லாம் பண்றது மிஸ் மாரியே பண்ணுவேன்ல அதெல்லாம் பண்றதுலாம் போய் சொல்ல என்னைவே நீ இது பண்றியா என்னெ மாதிரியே பண்றியா அப்படி இப்படினுலாம் ஆயிருச்சு அப்படிப இபடின்னு எல்லாமே இந்த பண்ண பொண்ணு பண்ணதுனாலதான்
ஆ போலாம் நேத்து இது
இந்த குண்டு பொண்ணு என்ன பண்ணுவான்னா நம்மள ஒருத்தங்க கூட சண்ட இது பண்ண வச்சிருவா அதுக்கப்புறம் அவ போய் சேந்துப்பா என்னோட இன்னொரு பொண்ணு இன்னொரு குட்டியா எங்க கூட இருப்பாளெ பெருசா அவ கூட ஃபஸ்ட்
ஏங்கிட்டயும் சொல்லிச்சுதான் ஆனா இப்ப அந்த புள்ள கூட சேந்து இது போடுறது புகைப்படம்
சேர்ந்தே போட்டுட்டு இருக்கா ஆனால் தப்பு பண்ணது இடையில நான் ஒண்ணுமே நான் பண்ணல இவ சொல்றத கேட்டா அவளுக்கு மண்ட மட்டும் ஆட்டுனே கடசில நான் தான் தப்பானவளா இருக்கேன்
அதுதான் - அதுதான் அது இதேதான் இப்ப அதேதான் எனக்கும் இங்க இந்த வெள்ளை பொண்ணு கூட இவ்வளோ சண்டையா இது பண்ணி வுட்டாச்சி நம்ம போட்டது நம்ம இது பண்றத நம்ம போட்டோமல்ல இதுக்கு போனது கொச்சின் போனது போட்டோமல்ல அதை எப்படியா யாருநாலயாச்சும் மறைக்க முடியுமா அதுல போட்டத யாருநாலயாச்சும் மறைக்க முடியுமா அத நான் மறச்சு போட்டனாமா அத எப்டி மறைக்க சோ முடியும் அந்த இதுல போய் நம்ம எப்புடி மறைக்க முடியும் நம்ம வேற ஒரு அந்த பச்சக்கலர் ஒரு இதுல போட் ட்ருந்தம்னா மறைக்கிலா நம்ம போட்டதே வந்து ரெட் கலர் இதுலே எப் ப்புடி மறச்சிருக்க முடியும் அதையும் நம்பிட்டு இந்த பொண்ணு பேசுறத விட்டு இவ்ளோ நாள் பேசாம இருந்தோம் அதுக்கப்புறோ நா ஏதேதோ பண்ணி மன்னிப்பெல்லா கேட்டு பேசுனக் அப்பறோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்ருந்தாங்க குண்டு பொண்ணு வந்து எதாச்சும் குரு இதுல வந்து ஒரு இதா ஸ் து மூணு பேரா சேந்து பேசுறப்போ எதாச்சும் பேசுனாதா வந்து பேசும் தனியா அந்த பொண்ணு பேசுறதுல்லா பண் ஆ
கடசியா நீ எப்ப பேசுன
குண்டு பொண்ணு கூடியா ஒரு மூணு வாரோ இருக்கும் மூண் நாலு வாரோம் ஒரு மாசமே இருக்கும் அதுதா சொன்னலே எதோ ஒரு பொண்ணு எதோ ஒருப் பையன் வந்து எங்க கல்லூரி சேர்றான் சொல்லி அவுனுக்கு பண்ணி குடுக் சொல்லி அந்த எல்லா காசயும் அந்த பொண்ணு கேட்டுச்சு னே
ஆ
அந்த பொண்ணு ஆமா அது நீ ஸ் சொன்னிய அது என்னுமோ உண்மதா பண்ணி வுட்டுட்டு இந்த பொண்ணு பேசிக்கும்
அந்த பொண்ணு என்ன வைரமா
ஐயோ சாமி நான் அந்த பொண்ணுதா அப்டின்னா அந்த அண்ணாவயும் மாத்
அதுதான் அப்டி பண்றதுலா ரொம்பவே இதா இருக்கு
உம் ஒரு வளராத மாரி இருக் இருக்கு
இன்னுமே இந்த முத்துப்பாசி போட்றது தம்பிங்க கூட இல்ல அந்த குட்டி பசங்க கூட வந்துட்டு இது இப்ப படம் எல்லா எடுத்து போடுறது அவளா இன்னுமே மாற்ல எங்கயாச்சும் வேலைக்கு போறாளா
அப்டிதான் நான் நினக்கிறேன் இன்னிக்கு காலைல பாத்தியா அதுதா எனக்குமே அதா தோணுச்சு சேரி போகுதாட்டுருக்குது எங்கயோ
ஆஹ்
ஏதோ முன்னேற்னா சந்தோஷம் தா
அதா நம்ம காசுல நம்ம இது பண்ணணும்
ஆனா அந்த குண்டு பொண் லவ் பண் பண்ற அண்ணா வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு
ஆஹ் தெரியல எடையில நல்ல சம்பளமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏதோ மாறின வேலை இருந்த என்னமோ சொல்லிட்டு இருந்தா தெரில
ஒரு ஒரு டைம் ஒன்னு ஒன்னு சொல்லும் இந்த குண்டு பொண்ணு
ஆமா
செரி எங்க அப்பா கூப்பிட்றாரு நீயே கூப்பிடு நா வெக்கிறேன் ஆஹ்